ஹலோ
லோ
என்ன சிஸ்டர் பண்றீங்க
ம்
தோழி
ஹலோ
ஹலோ
உங்களுக்கு வந்து
ஹலோவ்
ஹலோ
கேக்குதுங்களா
என்ன பண்றீங்க
ம் மேல
ஹலோ
ல
ரொம்ப நாளா ஆயிடுச்சு பேசி
ஆ சிஸ்டர் இது போல கொஞ்சோ ஒர்க் அதிகோ ச் வீட்ல கொஞ்சோ சம் ப்ராப்ளம்ஸ்லா போயிட்டு இருந்துச்சுங்ளா அதனால தா உங்ககிட்ட நா பேஸ் ச முடில ஒன்னொன்னு பாத்தீங்னா இந்த மரச்செக்கு எண்ண வேற நாங்க இது வச்சிருக்கோமா கம்பனி வச்சிருக் கோ அதுல பாத்தீங்கனா அந்த எண்ணலா பயிருலா காய வச்சு எடுத்து அது பக்குவப்படுத்துறதுக்கே அதுக்கே டைம் கரக்டா இருக்கு வேல செய்றவுங்க பாத்திங்கன்னா சரியா வேலஸ் செஞ்சி அத பக்குவப்படுத்துறதுனால செல எண்ணெய் எல்லா கெட்டு போயிடுது வேற
ம் ம் ம்
அதனால கொஞ்சோ ஒர்க் அதிகமாச்சு இந்த வெயில் டைம்ல தான சிஸ்டர் எங்களுக்கு எல்லா கொஞ்சோ வேல அதிகமா காய வச்சு எடு க்கறிறதெலா கரெக்டா இருக்கு மல்லாட்ட இந்த எள்ளு இந்த தேங்காலா பாத்தீங்னா இந்த வெயில் டைம்லதா எங்களுக்குனா நல்லா காய வச்சு நாங்க எண்ண ஆடிடு க்க முடியு கொஞ்ச ஒர்க் அதிகமாச்சு சிஸ்டர் இ மழை பெஞ்சதுனால கொஞ்ச வேல இல்ல சரி அதனால உங்களுக்கு கால் பண்ணி பேசலாமே அப்படின்ட்டு கால் பண்ண சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
ந
சாப்டீங்ளா
ஆப் ம் ம் ங்ளா
சாப்டே நீங் சாப்டீங்ளா
நா இன்னு இல்லீங் சிஸ் ஏதா சாப்ணு கொஞ்ச அதா மழை பெஞ்சுட்டு இருக்குங்ளா
உ உ உ
அதனால நிறுத்தி வச்ருக்காங்க கரண்டு நிறத்தி வச்சுருக்குறதுனால சாப்ட புடிக்கல
உம்
சேரி கரண்டு வந்தோனேயே சாப்லான்னு அப்டியே உக்காந்து இருக்கே சிஸ்டர் இன்னிக்கி என்ன பெஷல் சிஸ்டர்
ஏதோ பேசுறீங் சிஸ்ட ஆனா என்ன பேசுறீங்
சிஸ்டர்
மட்டனுங்ளா சிஸ்டர்
ம் மட்டன் நாங்க எடுக்க மாட்டோ
ஓ மட்டன்ங்ளா சரி சரிங் சரிங் சரிங் ஸ் ட்டன் லா நல்லா செய்வீங்ளா சிஸ்டர்
புரில
மட்டன்லா நல்லா சமப்பீங்ளா
ம் எங்கள் சமய துங்க இல்ல எனக் சமிக்கவே தெரியாது ஏதோ செஞ்சு நானு செய்வேன்ங்
ம் ம் ம் வேற யாரு இன்னக் சமச்சது புரியல
ஏதோ தெரியலன் செய்றே யுடியூப் வச்சல்லருன் சவிக்கிரே நீங்க எப்டி சிஸ்டர் ரொம் நாள் சமகிறிங்ளா
னால சிஸ்டர் எங்க வீட்டுக்காருக்கு என் ச ரொம்ப புடிக்கு இதே நா வெஜேரியன் பாத்தீங்ன்னா ந சாப்
அதுதா